ஆ ஹலோ
ஆ என் பேர் வந்து செடி
ஆமா ஆமா
ம் எனக்கு தீபான்னு வருது
ஆமா ஆமா அனிதா அண் ரெண்டு பேரு பேற சொல்றோ பத்தியா ரொம்ப அறிவாளிக நம்ம ரெண்டு
மானங்கெட்டவலே இப்ப ஏ அது அந்த ஆப்ல பேசுற மாதிரி அந்ததே தோணலடினா
நம்ம நம் அதே அதே நம்ம நம்ம பேசு சில மாரி
ஆஹ ஊரு கத உலக கத எப்பயு பொறலி பேசறமாரி தா இருக்
அப்படிதாமா இந்த அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோ அவங்க பிள்ள பேற சொல்ல நம்ம பிள்ள பேறச்சொ இப்பவே எல்லாம் லீவு வேற சொல்லிகிட்டு உட்காந்து இருக்கறே நானு வந்துருது ஆ அது இருக்கு அது இருக்கு ஆமா நார்மலா பேசுறிர மரி ம் ஆமா ஆமா அதா சரி ஆட்டோக்கு ரெடி பண்ணாரே ஆட்டோ கேட்டுக்கிட்டே இரு ஒரு ரெண்டு நேரோ வந்து போய் கூட்டிட்டு வர மாறி
அத அசோக் என்னாச்சு
அவன்லா வரமாட்டேன்றாண்டி ரொம்ப பண்றாண்டி அவன்ல்லா ம் ம் அதுதா பஸ் ந்தவே கொஞ்சோ காசு பாக்க ஆரமிச்சோன்னே ஒன்ணு ஒரு நாலஞ்சு பேர் இன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ ஒத்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளங்கனா கொஞ்சோ சிரமமா இருக்குது நமக்
ஆமா அவுங்க காசுக்கு யோசிக்கிறாங்க எல்லா ரெண்டு ரெண்டு புள்ளைங்களா ஆயிடிச்சுல்ல
ஒத்து வர மாட்டது அப்பிடின்றயா அதா பையன கொண்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறோ வேணா வரானா இங்கிட்டு அப் நம்மளுக்காக பக்கத் த்ல்ல ஒரு பைய வர்றாப்டி அந்த பைய வராட்டி இன்னொருப் இப்ப அதே ஊருக்காரப்பைய இன்னொரு பை இது எல்லாமே நா ஸ்கூலு போம்போது ரெண்டு பேர் வந்தவிங்க அவிங்களதா இப்ப புடிச்சிருக்கு காலையில கரெக்டா எட்டு நாப்பது ஏழுரை எ ஏழுரை ஏழு நாப்பதுக்குல்லா வந்தறாப்பிடி கரெக்டா வந்துருக் கூப்பிடாமே வந்தறாப்பிடி சாயந்திரதா எனக்கு இதா இருக் இது இவெல்லா தனியா நடந்து வர மாரி இருக் க்குது சாயந்திரோ அப்புறோ அவங் கிளாஸ் பையன் த்தோ ஒரு பையன் சொல்லிவுட்டே இங்க நம்ம வீட்டு பக்கோதா போவா பை கனி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுதே அது அப்ப அதுட்ட சொன்னே நானு தம்பி இந்த மாரியா நீ அவுங்க அப்பா வராத நேரத்துல நீ வந்து ரெண்டு பேரு சேந்து கூட வர வேண்டா பாப்பாவ முன்னாடி விட்டுட்டு நீ பின்னாடி வாங்கடா அப்பிடின் சொன்னே சரிங்காண்டி அப்பிடி இன்னையா அவங்கிட்ட சொன்னேனே நேர இல்ல இல்லலடி இங்கிட்டு நம்ம ஏரியா பக்கோ போவா போல பா நல்ல பைய வீ ட்டு வருவா அ பேசுவா ஃபோன்ல பேசுவா அவன அவுங்க அம்மாவு அவட்ட பேசுவாங்க போல கனிக்கு ஃப்ரெண்டாயி டாயிங்க ஆ ஃபோன்ல்லா பா பண்ணுமா வீட்டுக்கு எனக்கு அவள்டையு பேசுவா அப்புறோ அவ அவிங்க வீட்டுக்கு வந்திருக்கியா அவன்ட்ட தா சொன்னே நானு ஆ சரிங் ஆன்டி நா கூட்டு வந்துரே அப்டின்னா அது சொன்ன நேரத்துல இந்து அப் அப்பா டெய்லியு போய் வண்டில போய் போட்டு வந்துறாரு
நல்லது தானே ஹ
ஆட்டோல அவ ஒருவட்டல கூட்கிட்டு வட்டாரு ஆட்டோக்கு நூர் நூறுவான் புடிச்சி திட்டி விட்டுட்டே இப்டினு ஆட்டோக்கு நூறு நூறுவால எனக் குடு இப்ப முடியாதுப்பா அப்டின்னு தே ஏனா காலேலக்கு நா குடுத் இப்பவு நா ஏ சாயந்தறத்து குடுக்கணு இது என்னா டூ வீலர் இருந்தா போய் கூப்ட்டு வாங்க இல்லயா விட்டுருங்கப் இவலா நடந்து வரட்டு அப்டின்ட்டு அப்பறம் டூவிலர்ல இருந்து எடுத்துக்கே ஆ இல்ல ஒரு வார நடந்துதா வந்தா நடந்து வந்தா கூட வர பிள்ளைங்க வந்து அங்க அங்க நிக்கிதுங்கலா ச் ரெண்டு கூட நம்ம வீட்டு தாண்டி தா போது நம்ளப்
என்ன வாங்க போதுக நிக்கிறதுக்கு
எடிய அங்க ஒரு நின்னு பானிப்பூரி சாப்பறாலுகலாண்டி அந்த கடைங்க ஆ அப்டி நின்னத பானிபூரி வாங்குறளுகளா அதா சாப்பற ஆளுகளா நின்னு பேசுறாளுகலா கட கட கடனு நடந்து வரமாட்டேறாங்கம்மா அப்டின்றா அது கொஞ்சோஇப் இது வந்து எங்கயுமே நிக்காது நம்ம போனாமே நிக்காது வாங்க வாங்க வாங்கன்னு கூப்டுக்கிட்டே இருக் கா இது அவளுக ரெண்டு பேரு போயிட்டு பானிபூரி சாப்பறாங்க அத பாக் வாங்க போறாங்க இத போய் வாங்க போறாங்க எனக்கு ஒரு மா அ ஒரு மாரி இருக்கு க்குமா அந்த பிள்ளைங்க நேர நடந்து வர மாட்டுதுங்க இன்னொருத்தி இருக்கா அவ கடகடன் வந் ந்துருவோ அந்த பிள்ள பாவோ பால கொட்டிக்கிட்டாலா சுடுபால
ஆ
சுடுபல போய் தொட முகிட எல்லா ஊத்தி நடக்க முடியாம்ம பா அவ அவகடக்கற அப்பிடின்னா அவளுக்
டென்த் படிக்கிலதா அதுக எல்லா வேலையு செய்யுங்க
போன வாரோ ஞாயித்துக்கிழம என்ன என்னடி பண்ணன இடிக்கில வச்சி தூக்குனலா பால
அதா ஸ்லிப் ஆயிடிச்சி போல அது சின்ன பிள்ளைல சொல்ல முடியாது ட்ரெய்னிங் இல்ல அதுகளுக்கு நம்மளே விட்டறோ
எ இல்லடி ஃசேப்டி கெடையாது இடிக்கிலா அத இடுக்கி இடுக்கில பண்ணுவ ஒரு நேரோ இல்லாட்டி ஒரு நேரோ இத ஆயிருடேடி இன் சொன்ன இடிக்கில வச்சி பண்ணமா ஃபுல்லா அப்பிடியே ஊத்திரு சும்மா அப்பிடின்னா ம் அப்பிடியே அப்புறோ ஹாஸ்பிடல்ல போய் ட்ரிப்ஸ் எல்லா ஏத்தி வீட்டுலத இருக்கேன் அவளுக்கு ஒரு ஃபோ போய் பாக்கணுன் கூட அத அதுவியு போய் பாக்க முடியல நம்மளால அவள பாவோ கனி தண்ணிலகிடக தண்ணி கொட்டி கெடக்கு போல்லா வந்து வந்து பாத்துட்டு போனா
ஆ நீ போயட்டு வாடி ஒரு நாளைக்கி
இடி அவ வண்டியில வராடி வி அந்த கடையில வேல பாக்கறவிங்க எவனாது வண்டியில கூட்டு கூட்டு வந்தறாயிங்க நம்ம இங்க இருந்து போணுன்னா நம்மல்லா தனியா போணு அங்க வரையு தனியா அதுதா பிரச்சன அவிங்க கடையில நெறைய பேர் வேல பாகக்குறாய்ங்களா எவனாது ஒருத்தன கூப்ட்டு போனங்கனா கூட்டு வந்து விட்டு போயிறாயிங்க காமண் நேரம்னாலு வெள் ளில நிக்கிறாய்ங்கடி அவிங்க கூட்டு போறதுக்கு நம்ம போய் எப்பிடி பதிக்க அவுங்க ஆ அத சொன்னார் இவர்ட்ட சொன்னே யோ அந்தப் பிள்ளையா பா அப்பன பாவண்டி அப்பா அம்மா நல்லா இருப்பா
ஆ
அப்பா நல்லாருக்கீங்ளாப்பா? சாப்டீங்ளாப்பா? சப்பாத்தியாப்பா சாப்டீங்கன் கிண்டல் பண்ணுவா அவர என டியூஷன் வந்துட்ருந்தாலா எப்ப பாத்தாலு அப்பா சப்பாத்தி சப்பாத்திகின்னுட் இருப்பாரா அதுனால அப்பா சப்பாத்தியாப்பா சாப் டிங்க அப்டின்னு வா
ம் ஒரு சில புள்ளைங்க நல்லா பழகுங்க ஒரு
ஆ அவுங்க அம்மா பேரு ஏ பேரு தா அதுனால என்னையு அம்மா அம்மா அம்மா அவ அழச்ச ரொம்ப நாளா ஆசையா என்னய அம்மான்னு கூப்புடனூனு
ஆ
ட்ட சொல்லியனருக்கா ஏ நானு ஆன்ட்டிய அம்மான்னு கூப்புடவா அப்பிடின் ஃபஸ்ட்டு ஆன்ட்டின்தா சொல்லிகிட்ருந்தா கனிட்ட பேய் கேட்டுச்சா ஏ நா‌ ஆன்ட்டிய அம்மான் கூப்புடவான்னு இவ ஃபஸ்ட்டு ஆ நா மட் டுந்தா அம்மான் கூப்டுவே நீலா கூப்புட கூடாது அப்டின்னாலா ஆ அப்பறமேலா ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஆனோனே இன்னோர் தடவ கேட்ருப்பா போல செரிப்போ கூட்டு போ அப்புடின்னாலா நீ எ தங்கச்சியா போய் ட்ட நீ கூ ப்ட்டு போ அப்பிடின்னாலா
வேறு பொதுவாவே ஒரு ஸ்டேஜு வந்துட்டாலே அப்டி தானடி கூப்டுதுக
ஆனா இது இன்னோரு புள ஃப்ரெண்டா இரு க்கா அவளா ஆன்ட்டின் தா சொல்றா ஆன் ட்டி ஆன்ட்டி அங்கிள் தா சொல் றா இவதா அம்மா அப்பா
டுகல்லா ஆன்டின் தா சொல்லுவாய்ங்க
ஆ ஆனா நம்மல்லா பாரே அதே நம்மல்லா பாரே எல்லாத்தையுமே அம்மா அப்பான் தா கூப்டுவோ ஃப்ரெண்டோட அம்மா எல்லாத்தைய்மே அப்டிதா கூப்ட்டு பழக்கொ ஆ இப்ப இந்த இவ இவ கூப்புறது எனக்கு நல்லாதாருக் அம்மா அம்மான்னு உரிமை அது உரிமை இல்லையா உரிமை இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்தாடி அவ எப்டின்னா அக்கா அக்கான்னு கூப்ட்டுட்டு இருந்தா நானும் அவ அம்மான்னு கூப்பிடறாளே நானும் அம்மான்னு கூப்பறேன் அப்படினேன் ஆ அவ டியூஷன் வந்தாளா மத்தவிங்களாம் அக்கா இந்த பசங்க அக்கான்றனால இவளும் அக்கா அக்கானா அவுங்க அம்மாவ அக்கான்னு இவளும் அக்கான்னுவா
ஆ
என்ன நானும் அம்மான்னு கூப்பிடுவேன் அப்டின்னு சொல்லி அவளுக்கு அம்மான்னு கூப்பிடவே வர்லடி அம்மான்னுவா அப்பறம் அக்கான்னுவா அத்தன்னுவா செரி எதுக்கு அவள போட்டு நான் ஒன்னுமே கண்டுக்கல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப அக்கான்னு தான் சொல்லுவ ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ வர்ற எல்லாமே த அக்கா அத்த தாண்டி சொல்லுதுக நீ வேற ஒரே ஒருத்தன் மட்டும் ஆ ஒரே ஒருத்தன் மட்டும் தான் மேம்ன்னுவான் மேம் மேம் வழியில பார்த்தாலும் குட் மார்னிங் மேம் குட் ஆப்டர்நூன் மேம்பியான் மத்த எல்லா டிக்கெட்டும் அத்ததேன் அத்த அத்த இந்த இந்த அசோக் இதுக்கெல்லாம் அத்த அத்தன்னு கூப்பிடுதுகல அதனால அவிங்க எல்லாருமே வ யவிங்க எல்லாருமே அத்த அத்த அத் த இந்த பக்கத்து வீட்டு எல்லாம் ஆண்ட்டின்னு சொல்லி அதே பழகிட்டாங்கில ஆ அதனால அவிங் இங்க அதே மாதிரி சொ பே ச ஆரம்பிச்சிருச்சுக ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் தான் ஆ அந்த ஒரு பையன் மட்டும் தான் மேம்பியான் இத்தனைக்கு அந்த பையன் தமிழ் மீடியதுல படிக்கிற பையன்
ஆ
மேம் மேம் னுவியா ஆமா அவுங்க அப் அம்மா வந்து எனங்கிட்ட படிச்சப்புள்ள
ஆ
அவங்க அம்மா வந்து என்கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட்
ஆ
இந்தப்புல வந்து இப்ப என்கிட்ட டியூசன் விட்டுருக்கு டியூசன் விட்டு மே ஆ மேம் பாத்துக்கங்க மேம் டியூஷனு இங்கிலீஷ் மேம் இங்கிலீஷ் நல்லா சொல்லித்தாங்க மேம் இங்கிலிஷ் காண்டி மேம் நா உங்கட்ட கொண்டுக்கு விட்டுருக்கேன் அப்டின்ட்டு போனா சரிப்பா பாத் க்கிறே பாத்துக்குறே அப்டின் சொல்லிக் கிட்டு இருந்தேன் ஆ பேசியே ஏழு அம்பது தாண்டி
லூஸ் நம்ம பேசி டைம் என்னடி ஆகு
ஏ ஏழு அம்பதுல ஏழு நிமிஷம்ல ஆ அ ஏழ அம்பது நா பாத்துட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன் நானு ஆமா தொடர்ந்து அஞ்சு கால் பேசுனா அப்டித புல இருக்கும் ரெம்பா நேரம் பேசுனா மாரி தாம் புல டைமிங் ஏழ அம்பதா ஏழு அம்பது உ ஏலம் அத அதுவு ஏழு அம்பது
ஆ
வந்து பாத்துட்டு போறாங்க போன்லயே பேசிரியா அப்டின் சொல்லிட்டு அப்டின் சொல்லிட்டி இபஃய என்னை பாத்துட்டே இருந்தாங்க என்ன இப்டி பாத்துட்டே இருந்தாங்க ஜன்னல வழியே போய் பாத்தாங்க என்னய பாத்தாங்க நின்னாங்க போனாங்க
உடு கண்டுகாத
நா கன்டுகல அவங்க பாட்ல என்னத்தயா சொல்லிட்டு அக்ச்வலி நா யனக் இப்ப வந்து ஃபோன்ல பேசுற வேலந்தா தெரியாது அவங்ளுக்கு
ஆ சொல்லாத அதையுமே நீ முத சொல்லலல்ல ஆமா இவ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரியோத்
அய ஆ இல்ல இல்ல இல்ல இல்ல நா அதனால எதுமே சொல்ல கனிஷ்கா பாப்பாக்கு மட் ப்பதா தெரியு
ஆ
இதுதா தெரியு வேற யாருக்கு தெரியாது வேணா என்னதுக்கு தேவயில்லாம கொழந்தகிட்ட உ
இரு எரநூறு கூட அது கூட நீதா வச்சிர்க்கல்ல வாங்குறீல இல்லன்வாங்க
ஏள மாத்ர கூட நா தா மே நேத்கி நா தா புஃள காசு கொடுத்து விட்டே நேத்கி சிக்கன் ரைஸ் வேனுனு கேட்ர்சி அ அதுக்கப்பற காசு நா தா காசு குடுத்துட்ர்க்கே நா தா அனுபிவுட்ட காசு நேத்திக்கி நா இங்க போறது ஆ ஊன்னு நா இங்க போறது நா இங்க போறது உ அப்டின்ன ஆ இந்த இப்ப அவங்க ஃப்ரெண்டோட அப் ப்பாதா வந்து வெல் லோனுக்கு கேட்ருக்கே ஆவ அவ்ங்களா சொன்னாங்க அவ்ங்க அம்மா எ வீட்டுக்காரர் கூட பேங்க் த்ல லோன் வாங்கி தருவாராண்டி அவரு
ஆ
அவர் தா அவ அவ அவ்ங்கள தா சொன்னாங்கா நா கே க்கல எ வீட்டுக்கார கூட ஆ எல்லா பேங்லமே வாங் தருவங்லாம்ப்ள எல்லா பேங்க் இதுலயுமே நா வாங்கி தருவே அவர் எல்லாத்துக்கு வாங்கி குடுத்துட் த்துருக்காருங்க அவ்ங்க ளுக்கு எவ்ளோ வேணு சொல்லங்க நா வேனா கேட்டு பாக்கறே அவர்ட்ட அப்டின்னு சொல்லிட்டு அவங் கிட்ட பேசி இருப்பாங்க போல அவர் தந்த அந்த பையன்ட்ட அவுங்க வந்து எனக்கு இப் இது இது வாங்கி குடுங்க சொல்லிட்டுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பிவிட்டாப்படி ஆதார் காடு பேன் கடைய பாஸ்புக் அது இதுன்னு சொல்லிட் டு ஸ்கூலோட ஐ இப்டி கேக்குறாங்க ஸ்கூலோட ஐ டி வந்து எங்களுக்கெல்லா கெடையாது அதனால என்ன செய்றாங்கனா ஸ்கூல் ஹெச் எம் ட்ட நீங்க எழுதி வாங்கிட்டு வாங்க
எதுக்கு
ஏ லோன் அப்ளை பண்றதுக்
ஏ அதுக்கு எதுக்கு புள்ள ஸ்கூலோட ஐ டி
கூலோட ஐ டி இல்ல ஸ்கூல்ல இவர் வேல பாக்குறாங்கன்ற ஒரு ஐ டி வேணும்ல
ஓ அண்ணனுக்கா
ஆ எனக்கு இல்ல அவற பேத்துக்குது பே சிலிப்பு இதெல்லா வேணுனு கேட் இருக்காங்க
ஆ பெரிய பிரிப் பிரிப் வேல பாக்கற எடத்துல பே ஸ்லிப் குடுப்பாங்களா
பே சிலிப் ல்லா குடுப்பாங்களா கவர்மெண்ட் இது மெட்ரிக்லே குடுக்குறாயங்களா
ஆ
இல்ல அப்டின்னே
பொதுவா எங்க எங்க பேக்ட்ரியிலல எல்லா இப்ப குடுக்க மாட்டாங்கே பே ஸ்லிப் ளா குடுக்க மாட்டாங்கே
நா வேணா ரெடி பண்ணி குடுக்குறேன்ட்டாரு அத நா ரெடி பண்ணிக்கிறே அப்டின்ட்டாரு ரெண்டே ரெண்டு மட்டு வெளியில வாங்க வேண்டியது ஸ்கூல் அவுங்க ஹெச் எம் ஒண்ணு வாங்கனு ஆ நெட் பேங்கிங் போட்டு ஒரு வருஷத்துக்குரிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து வேணு அப்டின்னு கேட்டாரு ஆ அது வந்து காமிக்கணு அப்டின்னாரே இது ரெண்டு மட்டு நீங்க இவர வந்து எடுத்து குடுக்க சொல்லியிருக்கே அதா நகக்காரு க்கு போன் பண்ணிட்டாரு இந்த மாச காஸ் குடு க்கோன்னு போன மாசோ குடுக்கலில்ல இந்த மாசோ பத்தாயிரூவா குடு கோணுன் சொன்னே அ லோன்னுக் என்னா ஆச் ச்சி அப்பிடின்னாப்பிடி உடனியே லோன்க்கு என்னாச்சி லோனுக்கு நீங்கதா வாங்கி குடுக்கனு நீங்க வாங்கி குடுத்தாத நா அடுத்
பஸ்ட் எடுத்தோன்னே லோன் வாங்குறோம்னா அமௌண்ட் கம்மியா தானப்பா குடு ப்பாயிங்க
ரெண்டு பேங்க்ல கேட்டேனாருல்ல
ஆ
ரெண்டு பேங்குல கேக்குறே இல்ல டைம் மு டிய போதுன் நெனைக்கிறே முடிஞ்ச்சா இதோட கட் பண்ணிட்டு நீ ரெஃப்ரஸ் பண்ணிக்க உன்னோட நம்பர வந்து நான் நா இதுல குரூப்ல அட் பண்ணி விட்றே
சேரி ஆட் பண்ணிவுடு நார்மல் கால்வரே
ஓ நா நா மல் கால் வரியா
ம் நார்மல்க்கால் வரே அயன் பண்ணி ட்டேதா பேசுறே
சேரி சேரி வா
ம் ம் நீ ஃபிரீதான
ஆமால்ல முடிஞ்சிச்சி டைம் முடிஞ்சிச்சி வா
சேரி ஓகே நாவறே